ஆ
ஹலோ வணக்கம்மா நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கம்மா நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லாருக்கே
ம் சொல்லுங்கம்மா
குடும்பத் குடும்பத்துல எல்லாரு நல்லாருக்காங்க இன்னக்கி இன்னக்கு காலேல டிஃபன் என்ன சமைக்க போறீங்க
டிஃபன்னா
ம்
இட்லி சாம்பாரு
இட்லி பச்சப்பயறு சாம்பாரா
ஆமா சாம்பாரு தேங்கா சட்னி
ம்
ம் தா
இட்லிக்கி என்னன்ன போட்டு அரைப்பீங்க நீங்க
ஒன்னு இல்ல உப்பு வ கொஞ்சமா சோடாதூளு அவ்ளோதா போட்டு கலக்கிட்டு இட்லி ஊத்துவங்க
கலக்கறது நேத்து இட்லிக்கு எப்பிடி போட்டா நல்லா வரு எவ்ளோ அரிசி போட்டா
புழுங்கல் அரிசி மூணு கப்பு
ம்
பச்ச அரிசி ஒன்ற கப்பு அப்டி போடுவே உளுத்தம்பருப்பு ம்
அது எவளோ போடுவீங்க
அது ஒரு முக்கா கப்பு அப்டி சரியா போய்ரு ம்
வெந்தி மல்
வெந்தியோ கொஞ்சோ போடுவோ அவ்ளவு தா வே ர ஒன்னு ஆட பண்ண மாட்டோ ஜவ்வரிசி இருந்தா போட்டுக்குவோ இட்லி சாஃப்ட்டா வரு
ஜவ்வரிசி எல்லா இப்ப சேத்தா ஒடம்புக்கு நல்லது இல்லன் சொல்றாங்களம்மா
நல்ல நாங்க யூஸ் பண்ணுறோ நல்லாதா இருக்கு
நல்லா இருக்கு பாக்கற்துக்கு
ம்
ஜவ்வரிசினால் வந்து கிட்னி பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குதா
அப்பிடியா
அதிகமா சாப்படக் கூடாதுன் சொல்றாங்க
ம் ம்
அது நல்லா இருக்குது அந்த மாரி இது நவீனமா ஜனங்க கண்டுபுடிச்சு இது போட்டு செஞ்சு சாப்பற்றீங்க இல்லன் சொல்லல
ம்
அதனால ஜொ வ்வரிசி வந்து கிட்னி தன்மைய பாதிக்கக்கூடியது கிட்னியுடைய பாதிப்பு இப்ப அது வந்து கஞ்சி மாதிரி நைஸ் ஆகுது இல்லையா?
ஆமா.
இல்ல இதெல்லா சேத்துக்கிட்டா ஒடம்பு கெட்டதுன் சொல்றாங்க இல்யா
ம்.
இந் மாரி அந்த ஜவ்வரிசில வந்து வழவழப்பு தன்மை அதிகமா இருக்குது இல்லைங்ளா
ஆமா.
கிட்னி வந்து ஃபங்க்ச் பண்ணும் போது அது உள்ள உடல் உறுப்பு கில்ல அத வடிகட்றப்போ
ம்.
அது ச்கிறு இது இருந்தா கூட போய் அடைக்கிற சக்தி அது லப்பர் மாரி இருக்குது இல்லைங்ளா
ஜவ்வரிசிக்கா
யாமா அது வந்து பிளாஸ்டிக் மாதிரி கொஞ்சோ
ம் ம்.
போய் அடைக்கிற தன்மை அதுர்க்கு இருக்குதா.
ம் நாம்ப என்னா ஒருத் கொஞ்சந்தான யூஸ் பண்றோ அதுல. தனியா அது ம்.
கொஞ்சக் கூட கொஞ்ச கொஞ்சமா பாய்சின் போட்டா எப்பிடி நிதானமா ஒடம்பு அந்த மாரி ஆகுன் சொல்லி நான் சொல்றங்க.
சரிங்மா சரிங்க நல்லதுதா.
அதாவது வந்து கொஞ்ச கொஞ்சமா ஆமா நீங்க அத ஆமா வச்சு பண்ணுங்க அத சொல்றாங்க நறிய
நீங்க என்ன சம்ச்சீங்க காலை உணவு?
ங்குள்து வந்து இப்பதா எங்க மருமக வந்து செய்வாங்க.
ம்.
அது தோசமாவு இருக்குது சப்பாத்தி பண்ணுவாங்கன் நெனைக்கறே.
ம்.
ஆரம்பிக்கல.
சப்பாத்திக் தொட்டுக்குர்துக்கு
அதா பச்ச பயிரு கறி எட்த்துன் வரன் சொல்லிக்கறாங்க.
ம்.
சிக்கன் வேணுமா அது நாங்க போயி எடுத்துட் வந்து தரணு.
ம்.
சொந்தக்காரங்க எல்லா வரதா சொல்லிக்காங்க.
ம் ம்.
பிரியாணி பண்ணுவாங்கன் நெனக்கிறே. உங்குளுக்கு பிரியாணி பண்றது தெரிமா?
ம் பண்ணிருக்கே நா ஒரளவுக்குதா.
அதிகமா பண்ண மாட்டிங்களா உங்க குடும்பத்துல?
அதிகமா எங்க பசங்க இருந்தாதா விரும்பி சாப்ப உடுவாங்க எங்க வீட் டுக்காரு வந்து அத விரும்பி சாப்பட மாட்டாரு.
அப்படிங்ளா?
ஆமா கிரேவி மாரி இது மாரிதா கேப்பாரு அவுரு. அவுரு பிரியாணி சாப்ட மாட்டாரு.
ம் ம்
நீங்க நல்லா சேப்பீங்களா
ஆ எல்லாருமே எங்க வீட்ல பிரியாணி வந்து ரொம்ப விரும்பி சாப்டுவாங்க
ம் எப்படி செய்வீங்க
சிக்கன் பிரியாணியா
ஆமா
சிக்கன் வந்து நல்லா கிளீன் பண்ணி வச்சிடுவாங்க
ம்
சுடு தண்ணியில போட்டு அலசி கொஞ்ச லைட்டா சுடு தண்ணி வச் சு அதுல அலசி போட்டு தண்ணி ஒரு கப்புல வச்சுருவாங்க கிண்ணத்துல அப்பறமா பூண்டு அதே மாரி நம்ப பிரியாணி செய்றோ இல்லைங்களா
என்ன
வெஜிடேபிள் பிரியாணி செய்றோ இல்லைங்களா அ இதுக்கு மசாலால்லா எடுத்துக்குவாங்க
ம்
இதுக்கு வந்து காய் சேக்குறோ இதுக்கு வந்து கறி சேக்குறோ
ம்
இதுல வந்து பூண்டு ஒரு பதினஞ்சு புல் பூண்டு ஒரு ஒரு ஒரு எரநூறு கிராம் கால் கிலோ கறி எடுத்துக்கிட்டா
ம்
ஒரு கப் ஒரு ரெண்டு பல்லு பூண்டு ரெண்டு பல்லு இல்ல ரெண்டு பூண்டு
ம்
பெரிசா ரெண்டு பூண்டு உரிச்சுக்குணு
ம்
சின்ன வெங்காய ஒரு பத்து சேத் துக்கலா இல்லன்னா கூட விட்டுட்லா
ம்
வந்து அப்படிதா செய்வ என்னுடைய இது செயல்முறை மருமகளுங்கலா உன்னு நல்லா செய்வாங்க
ம்
நா வந்து இப்படிதா செய்வ வெங்காயோ அதிகமா சேக்க மாட் டம் பிரியாணிக்கி
ம் பெரிய வெங்காய சேத்துக்குன்னா நல்லாருக்கு
இல்ல பெரிய வெங்காயத்து கூட சேத் துக்க மாட் சேத்துக்க மாட்ட நானு அது அதிகமாவே சேக்க மாட்ட நானு பிரியாணிக்கு மாத்திரோ இது மாத் இந்த மாரி தா நா செய்வ பூண்டு போடுவ நெற இஞ்சி போடுவ
ம்
இஞ்சி பூண்டு மாத்திரோ நசுக்கி வச்சுடுவ அந் பக்கமா
ம்
பட்டை இலவங்கம் அந்த திர வாசனை திரவியங்கள் ஏலக்காய் ஒரு நாலு
ம்
நல்லா நசுக்கி நைஸா வச்சுருவோ அப்பறமா அ வாணில்லு வச்சி தக்காளி கொஞ்சோ நறுக்கிடுவோ பச்ச மெளகாய் ஒரு ஒரு பதினஞ்சு இருவது மெளகாய கொஞ்சு காரமா இருக்குணு இல்லயா பிரியாணினா அதுக்குதா பூண்டு இஞ்சி கொஞ்சு காரத்துக்கோசரோ சேக்குறோ
கொஞ்சோ கா மெளகா பொடி சேத் துகுனா நல்லா இருக்கு பச்ச மெளகா ஒன்னே இல்லாம
ம்
கொஞ்சோ மெளகா பொடி சேத்துகுனாலு நல்லாருக்
நல்லா இருக்குமா அது வந்து சாப்பாட்ல தண்ணிய ஈர்த த்துட்டு பளப்பளப்பு தன்மைய கொஞ்சு கொறச்சிர்துன்னு போட்றோ அது கூட ஒ சாப்பாடு பளப்பளப்பு தன்ம இல்லாம கஞ்சி மாத்ரி கொஞ்சோ புளிப்பா வந்துர்துன்னு அது அதிகமா போட்றதில்ல நாங்க
சர் சரி
வந்து அது வந்து பளபளன் இருக்குணு இல்லயா பிரியாணினா அதுக்கு வந் மெளகாதூள் சேக்க மாட்டோ நாங்க உருளகெழங்கு அ வெஜிடபிள்னா உருள கெழங்க கம்மி பண்ணிடுவோ இது கறிதானே அதுக்கு நா கறிக்கு வந்து போட்லா நெனைக்கிறே மெளகாதூளு
ம்
நா செஞ்சது இல்ல அப்ப பச்ச மெளகா மத்துர்ந்தா சேத்துக்குவ இல்லனா காஞ் இது பச்ச மெளகாய் மத்துர்ந்தா சேப்ப
ம் ஹும்
ஆ கொஞ் சுருக்குனு இருக்கற்துக்கு கார்ணமு அது பளபளன்னு இருக்கு அது மத்துரு அதுனால பச்ச மெளகா மத்ரு சேத்துக்குவ
ம்
அப்பறமா எத ஒத்தி எண்ண உட்டு முன்ன அந்த இஞ்சி பூண்டு வதக்கிடுவோ
ம்
வதங்கன்துமே கொஞ்சு பச்ச மெளகா போட்டு வதக்குவோ
ம்
அது வதங்கன்துமே ஒரு நால் தக்காளி கழுவ் வச்சு கழுவி அறுத்து வச்சுக்குணு இல்லயா சின்னதா
ம்
அந்த தக்காளி போட்டு வதப்போ
ம்
நல்லா வதந்துமே தண்ணி அ எண்ண வந்து அதுக்கு கூடுமான அளவுக்கு கரெட்டா ஊத்தணு
ம்
அதெல்லா வதக்கிட்டு வாசன திருவியங்கல்லா இருக்குது இல்லயா பட்டை லவங்கம் சோம் போடுவோ சோம்பு போட்டா ஏலகாய் போட மாட்டோ ஏலக்கா போட்டா சோம்ப் அதிகுமா சேக்க மாட்டோ பிரியாணிக்கு வேறவ் ஸ்வீட் விஷயத்துக்குதா சேத்துக்குவோ
சர் சரி
வந்து ஏலக்கா மத்துரு அது லாஸ்ட்ல ஏலக்கா நசிக்கு போட்னு ஏலக்கா இல்லனா மெளகு மெளகு ரெண்டு அதுவ து அந்த வாசனைய தூக்கி குடுக்கறதுக்கு அப்பொறம் மெளகு தூள் பண்ணி போடுவோ ஆமா பெப்பரு லைட்டா வே எதுக்குமே மீன் கொழம்புக்கு சரி கறிக்கு சரி அந்த பெப்பர் கொஞ்ச லாட்ட ஆமா தூ அதுவா அதுல அந்த கௌச்சி நாத்தம் போயிட்டு கொஞ்ச அது இதாயிருக்கும்னு சொல்றாங்க ம் செஞ்சிருக்கிற அந்த மாரி அந்த பெப்பர் போட்டு புள்ளாயி கடைசீல பெப்பர் போடுவே
ம்
சிலர் சொன்னாங்க அது நெனைச்சே அது மாரி போட்ட நல்லாதா வந்துச்சு அப்றம்மா அது அது வதக் ட்டு தண்ணி வந்து ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சிருந்தா ரெண்டு டம் தண்ணி
ம் சரிஸ் பாதி
ஆமா
சிக்கன் போட்டு அந்த எண்ணெய்ல வதக்க மாட்டீங்களா ந்த மசாலால்லா வதக்குறோ இல்ல அதுல சிக்கன் போட்டு வதக்க மாட்டீங்களா
சிக்கன் போட்டு வதக்றதுதா
ம் எண்ணையிலே நல்லா சிக்கன் வதக்கிட்டு
சுத்தமா அ நாத்தம் ஆ இது பண்ணிடுமே வள வளப்பா
ம்
கொஞ்சோ அதுலே வதக்கிட்டு
ம்
ஒரு பத்து நிமிஷ வதக்கணு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சு டம்ப் போட்டு வதக்கணு
ம்
காயா இருந்தாலு அப்டிதா செய்வோ கறியா இருந்தாலு அப்டிதா செய்வோ அத டம் போட்டு மூடி வச்சுட்டு அப்பறமா ஒரு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி
ம்
ஃபுல்லா வெந்ததுக்கு அப்றோ அது நல்லா வேகவைக் கனு அதுல தா இருக்குறது அந்த வருக்குற தன்மையு அந்த வே வக்கிற தன்மையு கொஞ்சோ நல்லா இருந்ததா அது வேற நாத்தோ
பச்ச வாசன போற வரைக்கு மசால் நல்லா வருத்தம்னா பிரியாணி நல்லா கெடைக்கு நம்மளுக்கு
ஆமா நீங்களு செஞ்சிருப்பீங்க தெரியுது
செஞ்சுருக்கோ ஆனா அந்தளவுக்கு வராது எனக்கு அதனால தா உங்கள கேட்டே
ஆமாமா அது க பச்ச வாசன எல்லா போனதுக்கப்றோ தண்ணி ஊத்தி நல்லா வர்த்துட் டு அதுக்கு தண்ணி ஊத்தி ஒரு டம்ளர் தண்ணிக்கு வரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி
ம்
நல்லா அத கிளீன் பண் கொதிச்சு நல்லா உப்பு போட்டு கொதிச்சு நல்லா வரணு அதாவது வந்து எந்த சாப்பாடு ஆட்டலுமே உப்பு மாத்தரோ அளவா போடுறதில தா அந்த டேஸ்ட்டே இருக்குதுமா
ம் உப்பு போட்டு அதுக்கப்பறமா கொத்தமல்லி புதினா தூவிட்டு தம் போட்டுவிடனு ம்
தம் போட்டு விட்டுறணு விட்டுட்டா அதுக்கப்றோமா நல்லா கிளீயரா ஒரு பத்து நிமிஷோ கழிச்சு அந்த சாப்பாடு பல பலன்னு ப்ரியாணி ரெடி சாப்ட்டு பாருங்க ரொம்ப நன்றி
ம் உரையாடுனதுக்கு நன்றி மா ம்
அடுத்து பாக்குலா வச்சுட்டா
ம்